காரோ என்ன பண்றீங்க சாப்டாச்சுங்களா
ஆ என்ன பண்றது நண்பா சும்மாதா இப்பதா சாப்ட்டு ஒக்கான்ருக்கேங்க அம்மா இப்தா சாப்ட்டாங்க அப்பா சாப்ட்டு வேலைக்கு போயிருக்காங்க அங்க நீங்க சாப்ட்டீங்களா வீட்ல இருக்கங்க என்ன பண்றாங்க சாப்ட்டாங்களா
நா இல்ல நண்பா கொஞ்சோ லேட்டா தா நண்பா எழுந்தே எந்தி ந்த எந்திரிச்ச ஒனே ஒரு லெமன போட்டு லெமன் டீ கொன் குடிச்சிட்டே நண்பா இப்ப பாத்தீங்கன்னா ஓட்ஸு பாத்தீங்கனா சாப்ட்டுயிருக்க நண்பா மதியான நேரோ ஓ ட்ஸு சாப்றேனு நெனைக்காதீங்கா ஆனா எந்திருச்சது பாத்தீங்கன்னா லேட்டாதா எந்திரிச்சே ச்சு சேரி ஓட் ட்ஸு பாத்தா ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுமே இல்ல நண்பா ஃப்ரூட்ஸ் எது இல்ல நண்பா அதுங்காட்டி பாத்தீங்கன்னா சப்புன்னு இருக்குன் சொல்லிட்டு கொஞ்சோ லைட்டா சால்ட் சேத்தி நா சப்ட்டுருக்கே நண்
சேர் சேரிங்க பரவாயில்லைங்க டயட்ல இருக்கங்கறவங்கள பாத்தீங்கன்னா நீங்க உப்பு வேணா போட்டுகங்க சுகரு சுகர கட் பண்றீங்க அதனால நீங்க சால்ட்டு சேத்துக்கலா ஒன்னு பிரச்சன இல்லைங்க வேணா உங்களுக்கு வேணா ஆப் பில்லு அப்புறோ பாதாமு இதெல்லா மேலே தூவி விட்டுக்கலாங்க ஏ சாப்பிட்டாங்க
ஓகே ஓகேங்க ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க
நானு டயட்ல தாங்க இருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி ஓட்ஸு கிரீன் கிரீன் டீக்கு பதிலா லெமன் டீ அது மட்டு வாங்கணுங்க ஓட்ஸு
ம் ஓகே ஓகேங்க நல்லதுங்க நீங்க நீங்க என்ன ஓடஸ்ல போட்டு சாப்புடுறீங்க நா பாத்தீங்கன்னா காலைய ஓட்ஸூ போட்டு பாத்தீன்னா எதுவுமே எதமா மில்க்கும் இல்லைங்க டிரை ஃப்ரூட்ஸும் இல்ல ஃப்ரூட்ஸும் இல்ல ஒன்னுமே இல்லாதங்காட்டி பாத்தீங்கன்னா சப்புன்னு இருக்குதுங்க இல்லாட்டி பாத்தீங்கன்னா சால்ட் லைட்டா சேத்திருந்தே அப்போ நடக்கல இல்லிங்க எங் க பாத்தீங்கன்னா இது பொட்டுக்கள இருக்குது பொட்டுக்கள்ளையு போட்டு அப்டியே சாப்பட்லானு இருக்கேனுங்க
சேரி இல்லைங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு டைம் சாப்பட்றதுனால அது அப்டித்தாங்க இருக்
இல்ல இல்லலைங்க நாரு இல்ல இல்ல நட்ஸு ஹனி அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா தயிரு அது போக பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லா போட்டுதா சாப்டுவே இப்ப ஒன்னுமே இல்லாதங்காட்டி இப்டி சாப்பட்றங்காட்டி அப்டி இருக்குங்க
இல்ல இல்லைங்க நா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வெரு இது மட்டு தாங்க எதையுமே சேத்த மாட்டாங்க உப்பு போட மாட்டாங்க சக் கரையு சேத்த மாட்டாங்க இந்த ஓட்ஸ் மட்டுதாங்க தண்ணில போட்டு கொதிக்க வச்சி அப்டியே சாப்புடுவங்க ஏனா எனக்கு பழகிருச்சுங்க ஒங்ளுக்கு பழக்கம் இல்லாதனால அப்டி இது இருக்குங்க இல்ல வேணா நீங்க பழங்கள்ங்கள் சேத்திகீங்க கூட
அதாங்க பழங்கள் எல்லாமே வீட்ல இல்லைங்க மனைவி பாத்தீங்கன்னா ஊர்க்கு வரைக்கு போயிருக்காங்க வந்ததுக்கப்றோ ஃபுல்லா வாங்கனு பையனுக்காக அப்றோ பொட்டுக்கடல இருந்துச்சுங்க பொட்டுக்கடலய தூவி போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க
பரவால பரவாயில்லைங்க எப்டிங்க நீங்க எவ்ளோ ஸ்பூன்லா சேத்துக்கிட் நீங்க எவ்ளோ தண்ணி வச்சீங்க நா எங்கிங்க சாம்பார் சாப்பாடுதாங்க உருளக்கெழங்கு சாம்பார் வச்சிருந்தாங்க
ம் ம்
அத போட்டு லைட்டா சாப்ட்டேங்க நானு இன்னில இருந்து ஒடம்பு கொறைக்கதாங்க பாத்துட்டுருக்கே
ஆமாங்க நானு பாத்திங்னா அதுக்கு தாங்க பிளான் பண்ணிட்ருக்கே ஏனா இப்டியே அது எத்த நாள் இருக்கது நம்மளு வந்து கொஞ்சோ ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா தனுஷ் மாரி ஆகி நம்மளு எப்டி இருக்குனு கொஞ்சோ பாக்லானு சொல்லி ஒரு ஆச வந்துருச்சுங்க
தனுஷ் மாரி ஆனா நல்லாருக்காதுங்க சிம்பு மாரி ஆனாதாங்க நல்லாருக்கு தனுஷ் ரொம்போ ஒல்லிங்க சிம்பு குட ஓரளவுக்கு பாக்குறக்கு ஃபிட்டா இருக்கற மாரி தெரியுங்க நமக்கு அர்ஜுன் மாரி ஆனா போதுங்க
ம் ஆமாங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா
சொல்லுங்க
டபுள் எக்ஸ் எல்ல இருக்குங்க நா பாத்தீன்னா எக்ஸ் எல்லுக்கு வருனுங்க எக்ஸ் எல்ல விட அதுக்கு கொஞ்ச கீழே வந்தாலும் பரவாயில்லைங்க ஏன்னா நா பாத்தீங்கன்னா ஒன் சவன்டி எயிட் இருக்கனுங்க ஹயிட்டு ஹயிட்டுக்கு பாத்தீங்கன்னா சவன்டி டூ சென்டி டூ வெயிட்க்கு வேணு நான் பாத்தி
செவன்டி டூ செவன்டி ஃபைவ் கூட ஓகே தாங்க ஆ செரிங்க
இப்ப நான் நைன்ட்டில இருக்கங்காட்டி செவன்டி டூ செவன்டி ஃபைவ் வரனுங்க
ஓ சேரி சேரிங்க அதெல்லா வந்துரலாங்க என்ன நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மாசத்துல நீங்க நனைச்ச வெயிட்ட நீங்க லாஸ் பண்லாங்க ஆறு மாசங்கிறது நீங்க கொஞ்ச ரெண்டு மாசம் தள்ளி போனாலும் பரவாயில்லைங்க ஒன்னு பிரச்சனை இல்லைங்க எப்படியு நீங்க நினைச்ச வெயிட்டு கம்மி பண்ணிக்கிலாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக எப்படிங்க நீங்க பண்ணிங்க ஒடம்பு கொறைக்கறக்காக முயற்சி பண்றீங்க செரிங்க அது எப்டி நீங்க ஒரு நாளைக்கு இவ்ளோ கொறையுதுன்னு எப்டி நீங்க கண்டுபிடிப்பீங்க எதாவது மிஷின் கீது வச்சிருக்கீங்களா இல்ல வெளிய போய் செக் பண்ணுவீங்களா
இல்லைங்க வெளிய பாத்தீங்கன்னா நாங்க ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு எல்லாத்துக்கிட்டயு கொஞ்சோ பிச்ச தாங்க கேட்டுட்டு மொதல இது பண்ணிட் வேற நா பாத்தீங்கன்னா அவுருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெய்ட் மிஷின் மாரி வாங்கி குடுத்தேங்க வரவங்களுக்கு எவ்ளோ வெயிட் ட்டோ அதுக்கு ஒரு பத்ருவா அஞ்ருவா வாங்கிங்க குடுக்கறத வாங்கிங்க வெயிட்டு அவுங்களு வந்து பாத்துட்டு போவா நீங்க ஒரு தொழில் பண்ற மாரி இருக்கு யார்டி கை கட்டி நீங்க காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் ஒண்ணு வாங்கி் குடுத்தங்க ஒரு நானூறு ரூவாய்க்கு ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு ஒண்ணு குடுத்துனனுங்க இப்ப நா அவரு கிட்டத்தாங்க போய் நா வெயிட்ட பாத்துட்டு ஒரு பத்து ரூபா குடுத்துட்டு வந்துருவேனுங்க டெய்லியு
பரவால்ல பரவாயில்லைங்க நல்லதுங்க இப்
பத்து ரூவா அஞ்சு ரூவா குடுப்பேன் ம்
இருக்குறீங்க சொல்றீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கிலோகள் குறைக்குது நீங்க எவ்ளோ எஃபோர்ட் போடுறீங்க
நா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எழுநூறு கலோரீஸ் கொறைச்சிடு வேணுங்க
பரவால்ல பரவால்ல நல்லதுங்க ஒரு நாளைக்கு எழுநூறு கிலோ கலோரிஸ் குறைச்சீங்கனாலே உங்க உடம்புல இருந்து பாத்தீங்கன்னா ஆ எழுநூறு கலோரிஸ் இல்லங்க எழுநூறு கிராம் எழுநூறு கிராம் குறைச்சீங்கனாலே ஒரு பத்து நாள்ல ஏழு கிலோ கொறையுங்க எப் எப்படிங்க ஒரு பத்து நாள்ல ஏழு கிலோ குறைக்கலா சாத்தியமாங்க
ஆ அப்படிதாங் ரொம்ப கட்டுக்கோப்பா இருப்பே சுகர் எல்லா தொடவே மாட்டேங்க சால்ட்டே பாத்தீங்கன்னா அளவா தா எடுத்துக்குவே ரைஸே பாத்தீங்கன்னா மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒரு கரண்டியு சுத்தியும் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் தாங்க அதிகமா இருக்கும்
சேர் சேரிங்க இல்லைங்க இப்ப நீங்க வந்து குறைக்கிறதுக்காக நீங்க வெறு உணவுல மட்டுந்தா கட்டுப்பாடா இருக்கீங்களா இல்ல உடற்பயிற்சி எதா பண்றீங்களா
உடற்பயிற்சி பாத்தீங்கன்னா நா ரெண்டு நேர பண்ணலான் இருக்கேனுங்க ஆனா
செரிங்க வேற என் ஓ சேர் சேரிங்க இப்ப நீங்க உடற்பயற்ச்சிங்கிறது எந்த மாரி எல்லா பண்லான்ட்டு இருக்குறீங்க
நா பாத்தீங்னா இந்த வீட்டுல ஹோம் மேடம் கேக்குதுங்ளா இது பாத்தீங்னா வீடலயே பண்ணுவாங்க சரிங்களா ஹோம் ஒர்க்அவுட்டு அத்தாங்க பண்ணிட்ருக்கே அத்த நா பண்ணிட்ருக்க
அப்பரோ நல்லது நல்லதுங்க எப்படிங்க நீங்க உடற்பயிற்சிக்குனு தனியா நேரொ ஒதுக்கிடுவீங்களா எவ்ளோ நேரோ ஒதுக்குவீங்க அந்த மாரி
உடற்பயிற்சி பாத்தீங்னா நா ஒரு மணி நேரபக்கம் ஒதிக்கிருவனுங்க ஏனா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னவர் இல்லங்க ஒன் அண்ட்டாப் அவர் ஒரு ஹாப்நார் பாத்தீங்னா தியானம் பண்ணுவனுங்க
சேரி செரிங்க பரவால்லங்க நல்லதுங்க ஒடம்புக்கு நல்லதுங்க சேரி செரிங்க இப்ப நீங்க வந்து ஏழ்நூறு கிராம் வந்து ஒரு நாளைக்கு நீங்க கொறைக்கிறன்னு சொல்லிட்ருக்கீங்க இந்த இது வந்து என்னன்ன நெறைய பேத்துக்கு அது ஒரு அப்டின்னா ஒரு கனவாவே இருக்குதுங்க இவ்ளோ இது கொறைக்கிறதுங்கல வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேத்துக்கு கனவாவே இருக்குது இது நீங்க பண்றத கொஞ்ச எனக்கும் கொஞ்சொ டிப்ஸ்ஸு சொன்னீங்கன்னா கொஞ்சொ பரவாயில்லைங்க ஒரு நாள் ஒரு நாளைக்கு என்னன்னலா பண்ணுவன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்ச உதவிகரமா இருக்குங்க
இப்ப நீங்க பாத்தீங்க நீங்க ஒண்ணுமே பண்ண தேவயில்லங்க காலை எந்திருக்கிறீங்களா ஒரு க்ரீன் டீ இல்லாட்டி லெமன் டீ அடிக்கிறீங்க
சேரிங்க
நீங்க எந்திருச்சொனே நீ பாத்தீங்கன்னா லெமன் டீங்கிறது அ லெமனா இருக்கட்டு க்ரீன் டீயா இருக்கட்டு நீங்க வந்து எந்திரச்சொன்னே பாத்தீன்னா ஒரு ஹாட் வாட்டர் கொஞ்சோ ஒரு டம்ளர் எடுத்துட்டீங்கன்னு வைங்க ஒங்களுக்கு வந்து பெ ட்டரா இருக்கு அத குடிச்சு முடிச்சொன்னே பாத்தீங்கன்னா
சேர் செரிங்க
அப்ற ஒரு ல ல லைட்டா ஒரு நட்ஸ் இல்லாட்டி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து ஒரு பழத்த சாப்புட்டு நீங்க ஒர்க்கவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க மார்னிங் பாத்தீன்னா ஒரு ஒர்க்கவுட் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா முடிச்சு பிரேக் பாஸ்ட் பாத்தீங்னா காலையில பாத்தீங்னா ஓட்ஸ்ஸு அது வெஜிடபிள் நட்ஸு அதெல்லா போட்டு நீங்க சாப்ட்டீங்கன்ன வைங்க
சேரிங்க
உங்களுக்கு அது ஒண்ணு காலையழுத்துக்கு ஓடிருங்க அப்பறம் மத்தியானத்துக்கு பாத்தீங்னா ஒரு கரண்டி ரைஸ்ஸு சுத்தி வெஜிடபிள்ஸ் அண்டு ரெண்டு எஃகு எடுத்துக்குங்க நைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எஃக்கு ஒரு லிக்கூவிட் ஐட்டமா எடுத்துக்குங்க உங்களுக்
ம் நல்லது நல்லதுங்க பரவால்லைங்க எ எப்படிங்க இதத்தா நீங்க தினமும் வந்து இதவே தா நீங்க கடைப்புடிச்சிட்டு பண்ணிட்ருக்கீங்ளா
ஆமா ஆமாங்க நூத்தி நாப்பதுலருந்து இப்ப தொண்ணூறு வந்துருக்குன்னா நனச்சி பாத்துக்குங்க
நூத்தி நாப்பதுலருந்து தொண்ணூறு வந்துருக்கீங்களா எவ்ளோ நாள்லைங்க எவ்ளோ நாள்ல கம்மி பண்ணி இத ப கொண்டு வந்துருக்கீங்க
ஒன்ற மாசத்துல நா வந்திருக்க ஒங்களுக் ம் நீங்க இருக்குற எடத்துல பாத்தீங்கன்னா இங்க டவரு பாத்தீங்கன்னா கொஞ்சோ விட்டு விட்டு எடுக்கும்போல
யாரு நா இருக்குறகெடத்துல பாத்தீங்கன்னாவா இல்லங்க நா இருக்கிற எடத்துலல்லா கரெட்டா தாங்க கேட்ருக்கு
இல்ல இல்லங்க நீங்க பேசுறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க
சேரிங்க
ம் ம் அதா நீங்க பாத்து கரெக்டா பேசுங்க க
கரெட்டாதாங்க நா பேசிட்ருக்க
ம் என்ன கேக்குது கேக்குதுங்க இப்பதா கேக்குது சொல்லுங்க என்ன பண்றீங்க
நா கரெட்டாதாங்க பேசிட்டுருக்க அப்லேருந்து நானு சொல்லுங்க சொல்லுங்க தா நானு கேட்ருக்க எனக்கு சரியா விட் விட்டு விட்டுதா கேக்குது இல்லைங்க நீங்க ஒன்ற மாசத்துல இவ்ளோ கொறைச்சங்கிறீங்களே ச உண்மதானுங்களான்னு கேட்டே
ஆமா ஆமாங்க ஒன்ற மாசத்துல கொறைச்சேங்க உண்ம இல்லாம பொயாங்க சொல்லுவாங்க
சேர் சேரிங்க ஏன்னா ஒன்ற மாசத்துல வந்து நீங்க வந்து நூத்தி நாப்பது தொண்ணூறுங்கிறது அம்பது கிலோ வந்து ஒரு மனுஷ ஒரு ஒன்ற மாசத்துல கொறச்சிருக்கன்னா அதெல்லா எப்பிடிங்க சாத்தியமாவு அதா யோசிச்சுட்டுருக்கேங்க
இல்லைங்க அதாங்க மெடிக்கல் மிரக்கலுங்க அதெல்லா எதுவா இருந்தாலுமே நம்ம எதுவு முயற்சி பண்ணோம்னா அதுல வந்து வெற்றி அடையுனுங்க அதாங்க என்னோட குறிக்கோள்
நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க எதோ ஒன்னுங்க முயற்சி அடைய முயற்சி பண்ணிட்டேயிருங்க கண்டிப்பா நீங்க இப்பவே இவ் பண்ட்டீங்கன்னா எழுவத்தஞ்செல்லா வரும்போது நீங்க ஒரு ஃபிட்டான ஒரு பாடியா அத்லெட் மாரி ஆயிருவீங்க
ஆமாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் ஐட்ட அதிகமா எடுத்துட்டீங்கன்னு வைங்க ஒங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பாத்தீங்கன்னா ஒங்களுக்கு டக்குன்னு நடக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா ஹெவியான ஃபுட்டு சாப்புட்றப்ப அதுலருந்து ஆகாத க கொலஸ்ட்ரால்லா இருக்கலா இதெல்லா நீங்க லிக்விடா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுமே கொலஸ்ட்ரால் சேறக்கு வாய்ப்பே கெடையாது உங்ககிட்ட இருக்கறதே பாத்தீங்கன்னா ம் பேர்ன் அது வந்து ஒரு பேர்ன் ஆகும் உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு
கண்டிப்பா புரியுதுங்க இப்போ மாதவனே எடுத்துக்கங்க அவர் வந்து எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணாமெங்க மூணு மாசத்துல முப்பது கிலோ கொறச்சிருக்காருங்க அது எப்டின்னா வந்து ஒயிட் ரைஸ்ஸ வந்து அவர் தொடவே இல்லையாமாங்க ஃபுல்லா லிக்விடு ஐட்டமு காய்கறி அ இது மட்டுந்தா சாப்ட்ருக்காருங்க இத சாப்ட்டு மட்டுமே ணு மூணு மாசத்துல முப்பது கிலோ கொறச்சதா சொல்லிருக்காருங்க
பாத்துங்க
ஆ உடற்பயிற்சி எதுவுமே பண்ணாமேங்க சாத்தியமே இல்லைங்க இருந்தாலு வந்து அது உண்ம தாங்க ஏன்னா நீங்க உடற் பயிற்சி மையத்துக்கே போனாலுமே அவர் என்ன சொல்றார்னா உடற்பயிற்சி பண்றது வந்து பாத்தீங்கனா வெறு நுப்பது பெர்சன்டேஜ் தா எழுவது பெர்சன்டேஜ் உணவுல மட்டுந்தா சொல்லிருக்காங்க
ஆமா ஆமாங்க ஸ்லீப்பு வேணுங்க ஸ்லீப் நல்லா தூங்கணு
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஒ ஒ தூக்க தாங்க உண் உண்மையா உண்மையான இதே தூக்க வந்துட்டா கண்டிப்பா அது நல்லதா இருந்ததுன்னா எல்லாமே செரியாயிடு இப்ப நீங்க வந்து டயட் இருக்கீங்க ஒடம்ப கொறைக்கணுன் பாக்குறீங்க அதாங்க நீங்க தூக்க வந்து ஒரு நாளைக்கு ஏழுலருந்து எட்டு மண் நேர நல்லா தூங்கிருங்க அப்படி தூங்கலைனாவே ஒங்களுக்கு ஒடம்பு கொறையாதுங்க தூங்குலைனா
ம் கரெக்ட்டு கரெக்ட்டுங்க
ம் சேரி சேரி ஆமா ஆமாங்க அது தாங்க எல்லாமே ஆ ஓட்ஸ் அப்புறோ சாப்ட்டு முடிச்சுட்டீங்களா என்ன பண்றீங்க
நா பாத்தீங்கன்னா சாப்ட்டு முடிச்சாசுங்கேன் நீங்க நா இனிமேலு என்ன பண்றதுன்னு தெரிலீங்க தனியா தா வீட்ல இருக்குறங்க என்ன பண்றது பொழுதும் போ மாட்டேங்கிதுங்க என்ன பண்றதுன் தெரியாம முழிச்சுட்டு இருக்கனுங்க
சேரி சேரிங்க
ம் நண்பர் வேற கூப்ட்டாருங்க சேரி ஒரு ஹரிகரன்னு சொல்லி என் நண்பர் இருக்காருங்க அவரும் கூப் டாரு வீட்ல தா இருக்காரு போல வேலைக்கு போல போல
செரிங்க
கூப்ட்டாரு நா கொஞ்சோ பொள்ளாச்சி வரைக்கு போறே அப்டின்னு சொன்னங்க சேரி வந்துட்டு கூப்புடுங்ன்னாருங்க
ஓகேங்க ஓகேங்க பரவால நல்லதுங்க என்னையு கூப்ட்டாங்க இப்ப ஒரு நண்பர் கூப்ட்டு வா இங்க இன்னைக்கி பிறந்த நாள் கொண்டாட்டம் போய்ட்டு இருக்குது
ஓகேங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கு வரை உங்கள் நண்பனுங்க
சேரிங்க சேர் நல்லதுங் நல்லதுங்க நன்றி வணக்கொங்க